ஆமாருடா அதா கட் பண்ண சொல்லு சொல்லு
அதுதா வேற எதுவு நம்ம யோசிக்கித் இல்ல இந்த மாரி ஒரு ஒரு பிரச்சனயா பொயிட்ருக்கு நம்ப எல்லாத்தையு சுமுகமா முடிக்கணுன் பாக்குறோம் அவுங்க பேசி பேசி வளக்க பாக்குறாங்க இல்லனா தேவயில்லாத அவுங்ளா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட அத தேவயில்லாம காட்டுறாங்க வேற விதமா ஆனா நம்ப பட்டும் படாம தொட்டு தொடாம அப்டியே இருக்கு
தங்கச்சிக்கிட்டனா பேசுறியா இல்லீயா
ஆ ஆர்த்தி நார்மலதா இருக்கு அவளு அவகிட்ட பேசுறா வைஃப் கிட்ட அத பேசக்கு கொழந்தய கொஞ்சிட்டுருக்கு அதெல்லா
சேரி சேரி நீயே போய் அப்பா கிட்ட பேசு இப்போ ஒடம்பு வேற சரியில்லன்ற எப்டிப்பா இருக்கு அதெல்லா போய் கேக்குறியா இல்லீயா
அம்மா கிட்ட கேக்குறே அவர்கிட்டப்போய் பேசணுனு போனாலே மூஞ்ச திருப்பிக்கிறாரு அப்ப நா என்னத்த பேசுறது நா அவருகிட்ட ஜாட மாடயா பேசுனாலு அவர் பேச மாட்ராரு
ஓ சுத்தமா பேசரத்தில்லயா
இல்ல
இப்பதா ஒடம்பு சரியில்லல போய் அண்ணனுங்க இருக்காங்க தா போவாங்க தா இருந்தாலு நீ பெய் பேசினா தானே அவருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்
பேசுமாட்றவர்ட்ட போய் பேசு பேசுனா என்னத்த பேசுறது நேத்து கூட கடைக்கு போ சொன்னாக டி வில ஏதோ அடாப்டர் ஏதோ போயிர்ச்சு சொல்லிட்டு அடாப்டர் வாங்கிட்டு வந்தே அடாப்டர் பாத்து எதோ சொல்ட்டு ந வீட்ல ஒரு எலக்ட்ரிசன் இருந்தார் அவருகிட்ட சொல்லி இந்தமாரி அடாப்டர் செட்டா வர்து வேற அடாப்டர் வா சர் சொல்லு சொல்ட்டார் நா பக்கத்துல தா நிக்றே
உம் உம்
அப்றோ நா என்னத்த பேய் பேசுறது ஒரு அடாப்டருகே இப்படி பண்ணிட்ருக்காரு நா போய் பேசுனா மட்டு பேசிறுவாரா
ஆனா அன்னைக்கு நா வந்தேன நாத்திக்கிழம வீட்டுக்கு அப்ப எப்டிப்பா இருக்கு அப்டின்னா ன்னா அவரு ஒரு மாரி பயந்திரு க்குராருடா கால் அடிபட்டு இருக்கு ஏ எதோ பெரிய பிரச்சன ஆய்ட ப்போது சொல்ட்டு ஒரு மாரி அப்டியே பயந்துட்டு இருகுறாரு
எல்லாருக்கு வர்றதுதா ஒரு டைம்ல அதெல்லா எந்த இதுவு கெடயாது ஒண்ணுக்கு பண்ணாம் இருக்கு
அவ இப்பயு குடிச்சுட்டா இருக்காரு
இல்ல வுட்டார் வுட்டார் இப்ப கொஞ்ச நாளா கெடயாது ப்ப குடிக்கர்னா ட்ரிங்கிங் வந்து ஓரளவு ன்னால்தா ஒ பிரச்சனயே வந்தது அவுங்க வுடாம அத உட் வுட்டுருந்தா இவ்ளோ பிரச்சனயே இல்லயே ஹேப்பியா இருந்திருக்ளா
ஆம் சக்கர வச்சுக்கிட்டு இப்ப இவ்ள தூர குடிச்சுட்டு இருந்தா அது எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகுது
உம்
அரு பி பி இருக்கு பி பி-யு இருக்கா
ஆஹ்
ஐயோ அது இருந்து அவரு அடங்கு மாட்றார் பாரே
ஒரு சில பேர திருத்த முடியாது நம்ம என்ன சொன்னாலு
ஆமா பெரியப் பெரியப்பாக்கு என்னே ஆச்சுன்னா அப் நேரா பாத்தாரு அப்ப கூட அவரு அடங்க மாட்றாரு
எதுவு சொல்றது கிடையாது சில பேர் எல்லா சொல்லித் க்குறோ சில பேர் பட்டு திருந்துவாங்க இப்ப இந்த இதையு பாத்தா அவர் மார்லனா அப்ப நம்மகைல இல்ல அவர் எல்லா எப்டினா அந்த சுண்டுவெரல் இருக் இல்ல நா சொல்ல கூடாது அத கட் பண்ணாதா அவர் புரிஞ்சுபார்ன்னா புரிஞ்சுப்பார் ஆனா இப்பத்திக் கடவுள் புண்ணித்னால இப் இப்பத்திக்கு எந்த பிரச்சனயு இல்ல
இப்ப எப்படி அந்த அந்த அடிப்பட்ட எடம் அடிப்பட்ட எடம் ஆறிட்டு வரு தா இல்லையா
லைட்டா ரொம்பால இல்ல எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு அது நல்லா ஆய்டும் நம்பிக்கையா இருக்கு இப்ப புதுசா போட்டோம் இல்ல மூள கடையில
ஆமா
சொன்னாங்க பெரிய அண்ணன் இந்த மாரி நல்லாயிடும் அப்டினு சொல்லிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அந்த காலிஸ்மா ஆனா நேத்து யிருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் அந்த கால வச்சுன்னே இருக்கறாரு தரையில அழுத்த குடுக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இவர் அந்த காலுக்கு அழுத்தம் கொடுக்கறது மொட்ட மாடில ஏறி நடக்கறது
எப்பியும் மேல ஏறி நடந்துனு இருக்காரா
ஆமா நேத்து அந்த எலக்ட்ரிஷன் விளாக்கும் போது குட்டிகள மேல அனுப்பதற்கு எனக்கும் கால் அடிபட்டுச்சுல்ல
ஆமா
நானும் சும்மா நவுர முடியாதனால வந்து அவரு எனக்கு தெரியாது அவரு பாத்தா படியில ஏறி மேல வண்ட்டாரு வந்து ஒரு ஆறு படிக்கட்டு ஏறி வந்து உட்டு போனாரு அது கதவு மூடிட்டு
இந்த மாரிலாம் இருந்தா எப்டி செரியாகும் அவர் ஏன் இப்டி இருக்காரு
அப்புறம் அந்த கொழந்தைய எடுத்து வந்து வெளிய வாசல்ல போய் நிக்கிறாரு நிக்கிறாரு அதுவும் ரெண்டு கால வச்சுட்டு
யாரு இது நாய் நாய்க்குட்டிங்களா இல்ல பாப்பாவியா ஓ உம் உம் உம் உம் ம்
அது வெளியே இட்டுன்னு போ சொல்றான்னு சொல்லி பேத்தி இட்டுன்னு போ சொல்லச்சுன்னு சொல்ட்டு போயிட்டு வெளியே போயி நிக்கிற தங்கச்சிய அம்மா கூப்பிட்டு பா தா உள்ளே வந்தாரு
ஆஹ் அவரு காலு கீல ஏதாச்சும் அந்த தலக்காணி அந்த மாரி எதனா வச்சி கால வக்க சொல்லுடா
இல்ல இல்ல அப்டிதான் தூங்கறாரு நடக்கும் போது ஊனி ஊனி நடக்கறாரு அது என்னான்னு தெர்ல ஊனவே கூடாது
ஆமா
வேற அந்த கால வச்சு வச்சு வச்சு வச்சு ஊனி ஊனி அந்த காலுக்கு வேல கொடு துட்டே இருக்காரு அத ஆருனுனா நார்மலா உடுணும் இப்ப எனுக்கு வந்து இப்ப நார்மல் வந்து சுளுக்கு ஆனா நடக்கும் போது எனக்கு எவ்ளோ வலிக்குது ஆனா ஒரு கால் அந்த எடவ இருக்கு ஆஹ் இது ஒரு ஒரு அஞ்சாறு நாள் அந்த மாரி ஆயிடும் நீ இரும்பு எதனாச்சினுதான் கொஞ்சோ லேட் ஆவும் ஆனா அவர் கால் அந்த அளவுக்கு இதுவா என்ன பேரும் இந்த மேரி அடங்காம நடந்திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்
ஆமா சரிதான் நம்மதான் சொல்லி புரிய வைக்கணும் அவருக்கு இந்த மாரி பண்ணாதீங்கப்பா கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் நடங்கன்னு அப்ப கூட அவரு கேக்கலனா என்னா பண்றது
சது ஒன்னு அய் அது கர என்ன சொல்றது ஆனா நம் ஒரு சில பேருக்கு ஒரு மனநில இருக்கும் இல்ல நம்ம என்ன அவங்க என்ன சொல்றது நம்ம பாத்துக்கலாம் அப்டின்ற மேரி அப்டி இருக்கவங்கிட்ட போய் நம்ப என்ன சொன்னாலும் தப்பாதான் தெரியும் அப்டின்னு இவர் வந்து புகுறாங்கவங்க இவருக்கு சரி எது பாத்தோ அத்தான் அவர் செய்வாரு நம்ம என்னதாவது பத்து பேர போய் சொன்னாலும் அவரு கேக்குற மாரி கெடயாது
சரி சரி பெரியம்மா கூட அன்னைக்கு போய் பேசனாங்களாம் ஆனா அப்பா இல்ல ரிம்மா கிட்ட தான் பேசனாங்களான் தூங்கி தூங்கினு இருக்காரு
ஆ
நீனா சரின்னு கேட்டுட்டு விசாரிச்சிட்டு வந்துட்டு றான் நீ போய் பாரு அப்றமா அப்டீனா இல்ல நா எல்லாரு போய் பா அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் அதனால நா போல ஆ நானு தொத்தமாகிட்டே ட்டும் கேட்டுட்டு வந்தே
அப்டியா கரட்டுத்தா
அப்ற நம்மளுக்கு ஏதோ ஏதோ பெருசா நோய் வந்ட் ருக்கு அதனால த எல்லாரு வந்து வந்து பாக்குறாங்கன்னு அவரு ஒரு மாரி கஷ்டமாயிடுவாரு அதனால நா அவர போய் பாக்ல அதா நீங்கல்லாரு கேக்குறீங்களே இன்னா ஏதுன்னு நானு போய் சுத்தமாகிட்ட பேசிட்டுதா வரே எதுவும் பெருசா பிரச்சன இல்லன் தா சொன்னாங்க அப்படியே நானு உள்ள கூட போல வெளிய பேசிட்டு வந்தேன்
ம் ம் பன்னினாப்ப போன வந்துச்சு
யாரு அப்பாவ பாக்கவா
ஏ சரின்னு போன ஆச்வலா அன்னைக்குதா நாலு நாள் போனிங்க அப்பதா ஆ ஸ்லுக்கு போனாங்க அண்ணா நகர் அப்பதா வந்துச்சு நானு சொல்ல மறந்தன் சரி அப்பறோ சொல்லிக்லாம் அப்டின்னு ப்பத்தான் கொழந்தைய பத்தி கேட்டே
ம் ம் ம்
அப்பதா சுச்சு கொழந்தைக்கு இந்த மேரி இதுவாவது ஆனா ஒன்னு இல்லன் தா சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு
ம் ம்
ஏசி கொஞ்சம் ரிப்பேர் ஆய்டுச்சா அதத பாக்கறதுக்கு வந்துச்சு
ஓ நா கூட போன ஊருக்கு வெள்ளிக்கிழம வந்தலா அன்னிக்கு காலயிலதா இந்மாரி தெரிஞ்ச பைய ஒருத்தங்க ஏசி மெக்கானிக்கா இருக்கா அவன வர வச்சு ஏசி புல்லா ரெடி பண்ணி அதுக்கப்பற தா நா ஊருக் கெளம்பி வந்த சுத்தமா வெயில் அதிகமாவோ கூலிங்கே இருக்க மாட்டதுடா
வெளியில வெயிலுக்கு அப்பிடி இருக்கா என்னனு தெர்ல டஸ்ட்டு அலர்ஜி டஸ்ட் போய் அடச்சிட்ருக்கு
ஆ டஸ்ட் அவ்ளோ இல்ல ஆ ஜஸ்ட் இ அத தண்ணி வச்சு சு சுத்தம் பண்ணி விட்டுட்டு ஆ உள்ள வாட்ரு வாஷ் மட் பண்ணிட்டு போயிட்டா கேஸ்லா இருக்குக்கா மூணு மாச கழிச்சு ஏத்திக்லா அத நல்லாதா ருக்குன் சொல்ட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா
புரியுது புரியுது
உம் அவங்க எப்பயு மணியனாவ தா கூப்ட்டு பண்ணுவீங்ளா
ஆ மணினா ஃப்ரீயா இருந்தா வந்து பண்ணு இல்ல கூட அருண் சொல்டு ஒருத்தருப்பாரு மணியண்ணானா கூட அனா ஆவ வந்தா காச புடிங்கிருவாரு
ஆஹா நெறைய வாா
ஆமா மதியனா வந்து பாதிக் பாதித்தா நம்ம முடிப்ப வீட்ல இருக்கு வெளிய போனா டபுளாகு ஆனா அந்த அண்ணா வந்தா டபுளாதா எழு
நானு கூட கல்யாணோ ஆன புதுசுல மனியன்னாதா வந்து சர்வீஸ் பண்ணி குத்துனுன்ச்சு அதுக்கப்புறோ நா கூப் கூப் புறத்தில்ல இதுக்காக ஊர்ல இருந்து வர வெக்குணு அதுவு என்ன பண்ணு நா ஊருக்கு வந்தா வந்து பண்றாமே அப்டின்ற மாரி சொல்லுமா செரி இதுக்காக எதுக்கு அவங்க கிட் டே கேட்டுட்ருக்குணுன் சொல்ட்டு இங்யே மா அம்மாவோட ஃப்ரெண்டு ஒர் தெரிஞ்ச பைய அவனே ரொம்போ வர்ஷமா இப்போ ஒரு அஞ்சு வர்ஷமா அவனதா அப்டியே ரெகுலரா பண்ணிட்ரிக்க
ஓ நல்ல விஷியந்தா
ஆமா ஆமா எப்ப கூப்ட்டாலு கரெக்ட்
ம் ம் புரியிது புரியிது
உம் ஆமா அப்புறோ ஒடம்புலா பரவால்லய இப்போ
பரவால்ல நா வெயிலுக்கு தா கொஞ்சோ வேற லோப்பில இருக்க
ஆமாம்மா
சரியா அதா கொஞ்சு டீ போட்டு வஸ்ட்டு போன அதா டீ ஷூட் பண்ட்ரிக்கே
ம் ம் இப்ப எங்கடா வச்சிருக்கீங்க சமையலற சமைல் கட்டுலா எங்க வச்சிருக்கீங்க
பேருக்கு தா சமைல் கட்டு நம்ம எவ்ளோ சொன்னாலு அவரோட கோவத்த போய் எந்த சமைல் கட்ல போய் காட்டிருக்காரு வறண்டால போய் சமையல் கட்டு வச்சுரு இருக்காரு வெளியே அங்கந்து பாத்தா வெடிய நம்ம சா ஆமா வெடிய
நீங்க ஆமாங்மா
இப்ப எப் சொன்னாலே எல்லார்க்கு தெரியு வெயிலுக்கு இதுக்குள நின்னு சமைக் க முடியாது பொருள்களு ரொம்ப சின்னதா இருக்கு வெக்கறதுக் அவனு கஷ் டமா இருக்கு ஒரு ஒரு பாத்ரோ ஒன்னொன்னு செய்றத்துக்கு இப்ப ரெண்டு எடோ ரெண்டு சமையல் செய்னுனா ஒரு எத்த இருந்து படிக்கட்ல வெ ச்ட்டு இன்னொனு செய்னு அந்த மாரி கோவத்த காட்லா அதுக் னு இப்டியெல்லா காட்டக்கூடாது ஆனா கேட்டா எல்லாருகிட்டயு வந்து சமையல் கட்டு கட்டிட்டே கட்டிட்டேன்றர்
ம் ஹு மேல ஓபனா இருக்கா மேல ஓப்பனா இருக் கா
கதுவு மூடிருக்கு கதுவு மூடிட்டு அது ரொம்ப சின்னதா இருக்கு வெயிலுக்ளா ரொம்ப கஷ்ட வெயிலு மழைக்கலா
மழ வந்தா பண்ண முடியாதா
மழ வந்தா அது மே எதனா போட்டுக்கலா அது எந்த இஷ்யூவு கெடையாது பொருள் வக்க எடமே இல்ல ரொம்ப சின்ன எட
ம் ம் ம்
ம்
அப்ப கொஞ்ச கஷ்டந்தா
கொஞ்ச இல்ல ரொம்ப கஷ்ட அந்த பொண்ணு எப்டியோ அஜஸ் பண்ணி செய்து வேற யாருன்னா இந்தா இன்னேரத்திக்கு எதனா சொல்லிருப்பாங்க ஆனா அவளா இருக்கவு செரி பாத்துக்கலா அப்டின்னு
சேரி சேரி இதோ இருடா, நா இதோ கொழந்த அழுவுறா நா என்னன்னு பாத்துட்டு வர
ஆ